ஹலோ
சொல்
ஹலோ
கேக்குதுங்களா தோழி
கேக்கு மாட்து தோழி
ஓகே தோழி எப்படி தோழி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
கந்துவேன் நீங்க எப்படிருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி சாப்பட்டீங்களா
ம் சாப்டே தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டேன் தோழி என்ன சாப்பாடு
காலைல சாம்பார் மதியம் எறா எறா குழம்பு நீங்க என்ன சாப்பிட்டீங்க
ஆ சாப்பாடு தோழி சாம்பார் ரசம் அப்ளம் தோழி அவ்ளோதா நைட்டுக்கு மட்டு வேற ஏது பண்ணணு
ஓ மதியமு சாம்பார் சாப்ட்டீங்களா
ஆ நா மட்டும்தா ஹஸ்பண்ட் வண்டிக்கு போயிட்டாங்க நா மட்டு பேபி வச்சுடு ஆஹ் பேபி இருக் ரெண்டு பேபி இருக்காங்க
ம் ம்
அப்றோ நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம் வெளாடுறாங்க தோழி நல்லா இருக்காங்க
சாப்ட்டாங்களா அவுங்களா
ஆ சாப்டாங்க தோழி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா தோழி
ஆ ஆயிருச்சு தோழி
ஓகே தோழி கொழந்தைங்க
அதெல்லா இல்ல
சரிங்க தோழி ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க
வேலைக்கு போயிருக்காங்க
ஓக்கே தோழி எந்த மாரி வேல
டேப்லெட் கம்பெனி டேப்லெட் எல்லா இப்ப தயாரிக்காங்கள இப்ப அவுங்க வந்து பவுட்ரா எடுத்து குடுப்பாங்க வேற எடத்துல போயிட்டு டேப்லெட் ஆயி போவாங்க மாத்திர மாரி அப்புறோ லிக்விடாவு எத்து குடுப்பாங்க நா பி எஸ் சி மைக் மைக்ரோபயோலஜி முடிச்சிருக்க
சூப்பர் தோழி உங்களுக்கு பிடிச்ச விஷியம் ஏதாவது சொல்லுங்களே தோழி
எனக்கு பிடிச்சதுன்னா சர்ச்சுக்கு போவ பிடிக்கு
நீங்க தோழி
அவ்ளாதா பீச்சுக்கு பார்க்கு எல்லா எடத்துக்கு போவ புடிக்கு
மேக்சிம யார் வேண்டுவீங்க
மேக்சிம வீட்டுக்குதா குடும்பத்துக்கு அப்புறோ தேசத்துக்கு
சரிங்க தோழி
இப்ப எங்கங்கனளா பிரச்சன நடக்கு அங்க அங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி என்ன தோழி உங்களுக்கு சாப்ட என்ன பிடிக்கு
எனக்கு எனக்கு நான்வஜ் தா புடிக்கு வெஜ்ஜே புடிக்காது
நான்வெஜ்ல என்ன தோழி புடிக்கு
கிரில்லு தந்தூரி சவர்மா பிஷ் வெஜ் ஃபிரை சிக்கன் ரைஸ் எல்லாமே சாப்பிடுவே உங்களுக்கு என்ன புடிக்கு நீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா
எனக்கு வெஜ் தா. தோழி ரொம்ப புடிக்கும் அதே மாரி நான்வெஜ் சாப்டுவே ஆனா சிக்கன் மட்டு தா சாப் வேற எது சாப்ட மாட்டே தோழி
ஏ மட்டன் பீப்ல சாப்ட மாட்டீங்
ஐ சாப்பிட மாட் தா தோழி
மட்டன் குடுவா
மட்டன் வந்து வீட்ல சாப்டுவாங்க எல்லாரும் ஆனா வந்து அட
ஏன் உங்ளுக்கு புடிக்காது
அது ஏன் தெரில தோழி அது சின்ன பிள்ளைலருந்து பழகிட்டே
உம் அந்த ஸ்மெல்லு வரத்துனாலையா?
அது என்ன காரணனு தெரில எனக்கு அந்த ஒரு கோயில்ல ஆடு வெட்னாங்கனா அது புடிக்காது
ஓ நீங்க இந்துவா
ஆமா ஆமா தோழி
ம் ஒங்க ஊர்ல திருவிழாலா நடக்குமா?
ஆஹ் நடக்கு தோழி
நீங்க என்னென்ன பண்ணுவிங்க
நானா தோழி நா என்னென்ன பண்ணுவே ச சாமி கும்பிடுவே த்ருவிழாவ சுத்தி பாப் பே
ம்
ஆஹ்ம் எதாவது பிடிச்ச விஷயத்த வாங்கி சாப்டுவே
ஒங்க ஹஸ்பண்ட்டு வீட்ல இருந்தா
அப்டி பேசக்கூடாது தோழி க கரியாப்ல
சே ஓகே ஓகே
உம் ம்
ம்
சரிங்க தோழி சொல்லுங்க தோழி அவங்களுக்கு அஸ் சாம்பார் வைக்க புடிக்குமா? எப்டி வப்பிங்க?
சாம்பார் மேக்சிம எனக்கு வெக்க தெரியாது அதிகமா.
அப்டியா தோழி
ஆஹ் மத்ததெல்லா வெப்ப, சிக்கன் செய்வ எல்லாமே செய்வ உம் சாம்பார் ஏனா அது எப்டி சொல்றது சாம்பாரே எனக்கு புடிக்காது
சரிங்க தோழி
அதனால சாம்பாரு வெக்க மாட் நீங்க வெப்பீங்களா
என்னங்க தோழி
நீங்க வெப்பீங்ளா சாம்பாரு
ஆ வப்பே தோழி எங்க வீட் ட்ல அதிகமா சாம்பாரு ரசம்தா சாப்டுவோ தோழி
ஏன் அதிகமா சாப்ப ஓ நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட் அப்டிங்களா
இல்ல நா நான்வெஜ் சாப்பட மாட்டேங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அடிக்கடி வீட்டுல ஒரு வாரத்துக்கே எப்படியு நாலு வாட்டி அஞ்சு தடவ எடுத்துருவோ சிக்கனா மட்டனா பிஷ்ஷா அது எது சாப்பட அவ்ரு வண்டிக் போய்ர்காரு தோழி
ஹா வண்டினா
லாரி ஓட்ட
உம் உம்
டிரைவரா இருக்காரு லாரி ஓட்றாரு
லா
ஆஹ் எல் கே ஜி போறாங்க பெரிய பாப்பா முடிச்ட்டாங்க எல் கே ஜி சின்ன பாப்பா பூ ஒன்ற வயசுதா இன்னு போகல
ஆஹ் என்னென்ன திருவிழா நடக்கு
என்னன்ன திருவிழானா மோசா வெட் ட்டன் சொல்லுவாங்கல அந்த மாரி அப்பற மேட்டுக்கு அது ஒரு திருவிழா
ஓ ஓ
அதே மாரி திருவிழான்றதே பொதுவாவே திருவிழா தா அதுல மெய்னா எது சொல்றதுக்கில்ல
பூ ஊத்துவாங்களா அஹ் ஆடுலா வெட்டி கூழ் ஊத்துவாங்கள தீ மதிப்பாங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ